தொல்லும் பண்றீங்க
இப்பதாமா எல்லா வேலையு முடிச்ட்டு வந்து படுக்லான்டு கொஞ் நேரோ பேஸ்னா பேச வேல இன்னைக்லா
பிள்ளைங்கல்லா படுத்துட்டாங்ளா
ஆ எல்லாம் படுத்தாச்சு எல்லா இப்பதா தூங்குனா பாப்பாவ இப்பதா படுத்துக் தூங்குனா சரி உ நம்ம பேசிட்டு தூங்கிர்லா
உம்
அப்படின்ட்டு உனக்கு ஃபோன் அடிச்சேம்ப்பா
நா ரெண்டு வாட்டி கால் பண்ண நானு ரெண்டு வாட்டி கால் பண்ண பாப்பா தா எடுத்தா எடுத்துட்டு எங்க மம்மி குக்கிங்ல இரு இருக்காங்க அப்படினுங்களாமா இன்னொரு வாட்டி பண்ணனா அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் பாத்து பண்ண எங்க மம்மி பிரியாணி செய்றாங்க அ அப்டின்னாங்க சரிமா எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ண சொல்லுமா அப்டின் சொல் சொல்லிட்டு வச்சுட்டே சரி இனி இனி ஃபுல்லா செம வேலப் போல இருக்கு அதா ஆ அப்டின் நினைச்சுக்கிட்ட என்ன இன்னைக்கு ஸ்பெஷல் உங்க வீட்டுல
உஹம் ஸ்பெஷல்ல வெளி வெளிய ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தோம் அந்த ஃபங்ஷன்ல பிரியாணி சாப்ட்றது அதான் சொல்லிருக்கு போல இருக்குது
ஆஹ்
ஆ குக்கிங்கிட்டு அதுக்கு தெரியல அங்க எல்லாம் பிரியாணி ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தோம் என்ன ஒரு முன்னூறு பேர் இருந்தாங்க ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கே அவ்வளவு கிராண்டா செஞ்சிருந்தாங்க
ஆஹ்
ஓ சரின்ட்டு காலையில எல்லாம் ஃபங்க்ஷன் பால் காய்ச்சிறதெல்லா முடிச்சுட்டு
ம்
மதியானம் முடிச்சுட்டு நாங்க கொஞ்சம் க்ளோஸ்னால நைட்டு டின்னர் வரைக்கும் இருக்கணும் இல்ல ஏன்னா சிலப் பேர் இங்க எல்லாம் ஸ்டே பண்ணணும்னு சொல்லுவாங்கல்ல புது வீடு கட்னா பால் காச்னா அதனால எல்லாரு தங்குறதுக்காக எல்லாரு வெயிட் பண்ட்டு முடிச்சுட்டு நைட்டு டின்னர்ல்லா முடிச்சுட்டுதா நீங்கல்லா கெளம்பணு அப்டின் சொல்லிட்டு அவுங்க அப்றமா கயிப் இப்பதா வீட்டுக்கு வந்தோ போய்ட்டு வந்துட்டு அரைமண் நேரத்துல எல்லா பிள்ளைங்க தூங்கிருச்சுங்க
உம்
சேரி நம்ம அங்க வேலையில பிஸியா இருக்கன்னா புள்ளை கிட்ட ஃபோன குடுத்து ட்டு அத செய் இவுங்களுக்கு இங்க வந்துருக்காங்க அங்க பாரு இந்த பாரு அவுங்களுக்கு சாப்பாடு போட்டு இவுங்க சாப்ட்டாங்களான் பேசி கரெக்ட் பண்றதுக்கே கரெக்ட் ஆயிடுச்சு
ம் ம் ம்
நல்லா போச்சு நல்லா கட்டிருவாங்க வீடு உம் நல்லாதா இருந்துச்சுமா லேண்டு பழைய லேண்டு தா ரொம்ப வருஷோ முன்னாடி வாங்குனது தனியா இன்ஜினியரிங் இன்ஜினியர் கூப்ட்டு இன்ஜினியரு கூட ஒர்க் பண்ற தெரிஞ்ச பையன் தம்பி மாரி பேசுவாங்கன் வச்சுக்கோங்களேன் ஆ காசுலா ஃபுல் கேஸ்னா கூட கொ இல்ல கொஞ்ச கொஞ்சமா கொடுத் குடுத்துக்குறேன் அப்டின்ட்டு ஒரு ஒரு அமௌண்ட் ஒரு எய்டின் லக்ஸ் போட்டாங்கா உம் இதே ட்வெண் ட்வெண்டி ஃபைவ் லக்ஸ்க்கே முடிச்சுட்டாங்க
ஆ
உம் சிம்பிள் பட் எப்படி சிம்பிளா தா இருக்கு ஆனா அழகா இருக்கு
ம் என்ன காலையில என்ன டிஃபன் போட்டுருந்தாங்க
காலைல சிம்பிள்தாம அந்த இட்லி தோச பொங்கல் மூணு ஐட்டம்மு அதுக்கு சட்னி சாம்பார் வட முடிச்சுட்டாங்க மத்தியானத்துக்கு இப்ப மத்தியானத்துக்கு பிரியாணி நல்லா ஹெவியா நல்லா மட்டன் பிரியாணி
ம் ம்
ம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வச்சு பச்சடி கத்திரிக்கா பாயச ம் இதெல்லா மத்தியானத்துக்கு போட்டாங்க இப்ப நைட்டு வெரு க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் தா கொஞ்ச பேர் தா அதனால நைட்டு எல்லாரு வெளிய போயிட்டு சாப்ட்டுட்டு ஹோட்டலுக்கு போயிட்டு டேபிள்லா புக் பண்ணி எங்க ஊர்ல இந்த தாபா ஹோட்டல்னு சொல்லுவாங்க இந்த லாரிஸ்ல டிரைவர்ஸ்க்குல்லா வந்து நிருத்துவாங்கள ஆல் டைம் அந்த ரொட்டி கொடுப்பாங்க நெருப்புல வச்சு இது பண்ணுவாங்க ஆ அ ருமானி ரொ ஓ உங்க அதா சிட்டி சைடலல்லா அப்டி சொல்லுவாங்க இது வந்து அந்த பானையில வந்து சப் இது மாவு தட்டி ரவுண்டாக்கி நெருப்புல வச்சு எடுத்துடுறாங்க வித் அவுட் ஆயில் அது சூப்பரா இருக்கு எங்க ஊருக்குன்னு அது தாபா ஹோட்டல்ன ஃபேமஸ் ஆனா சில இது தாபா ஹோட்டல்ல வந்து தேவ இலாத பிரச்சனைல்லா இருக்கு சிலது ஒன்லி ஃபார் ஃபேமிலிஸ்ன்னு வச்சிருப்பாங்க அது மாரி ஃபேமிலி தாபா ஹோட்டலுக்கு போனம்னா நல்லா அழகா சூப்பரா சாப்ட்டுட்டு அந்த சிக்கன் குழம்புனா ஆர்டர் நறைய பேர் போறோ அப்டின்னு சொல் ட்டா நம்ம ஒரு கிலோ சிக்கன் ரெண்டற கிலோ சிக்கன் தனியா எடுத்து போய் கொடுத்தா நம்மளுக்கு தனியா செஞ்சு கொடுத்துருவாங்க சிக்கனுக்கு காசு நம்ம வெளிய வாங்கிறோ அங்க கிரேவிக்கு செய்யறத்துக்கான காசு மட்டு சோ நம்ப டேபிளுக்குனு தனியா ஒரு பெரிய பாத்ரத்துல கொடுத்துருவாங்க குடுத்துட்டோன்னா அத சாப்ட்டு முடிச்சோனா அ நல்லா ஃபினிஷிங் டின்னர் இருக்கு காட செம ஸ்பெஷல் இங்க எங்க ஊர்ல
அ ம்
காட ஃப்ரை நல்லா இருக்கு காட தொக்கு நல்லா இருக்கு அப்போ சாப்ட்டு முடிச்சுட்டு சரின்ட்டு வந்தோ உங்களுக்கு எப்புடி போச்சு
இன்னைக்கு எங்க காலையில இருந்து இங்க கரண்ட்டு வேற அப்பப்ப கரண்ட் கட் ஆயிட்டு கட் ஆயிட்டு வந்துட் டே இருந்துதா காலையில எழுந்து கேவுரு மாவு இருந்துச்சு அதனால புட்டு செஞ்சுட்ட ஊர்ல இருந்து பழோலா கொண்டு வந்ததுனால கொஞ்ச பச்சை பயிற வேக்க வச் சு கேவுரு புட்டு மாரி காலையில செஞ்சு கொடுத்துட்ட பிள்ளைங்க சாப்ட்டாங்க மத்தியானத்துக்கு வந்து கீர வாங்கிட்டு வந்தாங்க எங்க அப்பா அதனாலயே அ அதா கீர கொஞ்சோ கடஞ்சிட்டு நல்லா திக்கா கடஞ்சிட்டு அதுக்கப்புறோ இவர் கருவாடு தா வேணுன்னாரு எங்க வீட்ல
ம்
அவருக்கு எங்க மாமியாரு எ பையன் எல்லாருமே கருவாடு சாப்புடுவாங்க நானு பொண்ணெல்லா சாப்பட மாட்டோ கருவாட அதனால அவு அவுங்க வெள்ள கருவாடு சாப்ட்டாங்க இவுங்க அப்பாலருந்து நாலு அப்றோ கருவாடு சாப்டாங்க கீரைக்கி நானு இவ்ளோ வந்து வெறு இதுதா சாப்டோ ஆ கீர கெழம்பு அப்புறமா வந்து ஊர்ல இருந்து வெத்தல வெள்ளி கிழங்குன்னு ஒரு கிழங்கு இருக்கு அந்த கிழங்கு கொண்டு வந்துதோ அத பொறியல் பண்ணியிருந்தோ
அப்டினா என்னா புதுசா இருக்கு பேரு
அது வெத்தல வெள்ளி கிழங்கு எப்டி இருக்குனா நம்பளுடைய சேப்பக்கேழங்கு இருக்கு தெரியுமா கொழ கொழனுட்டு இருக்கு பாருங்க அதே மாரி தா இருக்கு ஆனா இது வந்து மரவள்ளி கிழங்கு மாரி நீட்டா இருக்கு
ஓ ஹா
அது வந்து ஒரு ஆளு அளவுக்கு வந்து பள்ளோ தோண்டி அந்த கெழங்க போதச்சு வச்சுட்டோனு வச்சுக்கோ ங்களா ஒரு வருஷோ ஆறு மாசம் கழிச்சு தோண்டி பார்த்தோம்னா கிழங்கு நல்லா ஃபுல்லா வேர் விட்டுருக்கு வேர் விட்டு ஃபுல்லா ஓ சும்மா ஒரு நாலஞ்சு நட்டு வச்சோனா கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாப்பது கெழங்கு நம்ப எடுகலா
ஓகே ஓகே ம்
ஆ அது நல்லாருக்கு அதுல உள்ள அந்த மேல உள்ள அந்த தோள்லா எப்டி மரவள்ளி கெழங்குகு சீவுரோ அத மாரி எல்லாத்தயுந் அந்த தோளெல்லா நல்லா தண்ணீல ஊற வெசுட்டு எடுத்துட்டு அ க சின்ன சின்னதா கட் பண்ணி வெங்காயே தக்காளி போட்டு தொக்கு மாரி பண்ணியூ சாப்படலா
ஓ
அப்டி இல்ல பசங்க சாப்புடனு மாரி ஸ்நேக்ஸ் மாரி வேணு அப்டினா அப்டியே அந்த நல்ல தண்ணீல ஊற வெசுடோன்னா அந்த இதுவெல்லா மண்ணுல்லா போய்டு
அ அ அ
போய்ட்ட அப்புறமா அத அப்டே குக்கர்ல நம்ம வேக வெச்சுடணு வேக வெச்சுட்டு அ அது எப்டி இப் மர வள்ளி கெழங்கு வெடிச்சுட்டு இதுவாவ்து அது மாரி இதுவு வெடிச்சு ட்டு இதுவாவு அதுக்கப்புறம் அதுல நாட்டு சக்கர வெச்சு தொட்டு புள்ளைங்க சாப்புடுவாங்க அப்புடியு சாப்டாலு நல்லாருக்கு என்ன ந மரவளி கிழங்கு வந்து மாவு மாரி இருக்கு இது வந்து கொஞ்சோ கொழ கொழப்போடருக்கு அவ்ளோதா வித் தியாசோ ரெண்டுத்துக்கு உள்ள வித்தியாசோ ஆனா நல்லாதாயிருக்கு அ இதுவுமே நல்லாதாயிருக்கு
சேரி சேரி இங்கெல்லா கருவாடு செம்மயா விக்கு ஆனா இங்க ஏ வீட்டுல யாருக்குமே புடிக்காது
நீ நீங்க சாப்பிடுவீங்களா
எனக்கு புடிக்கு
ஆ ஆ
ஆனா இங்க யாருக்கு புடிக்காது ஏ மாமியருக்கு வந்து அது சாப்ட்டா கால் வழி வந்துருமா கால் வீங்கிடுமா அ அதுனால அது இந்த கிழங்கெல்லா சொன்னீங்க பாத்தீங்கா இந்த சக்கர இது சாரி அந்த எனாது மழ இந்த கர்ணகெழங்கு சேப்பகெழங்கு இதெல்லா சாப்டவே மாடாங்க செய்யவு மாடாங்க
நீங்க வாங்கி உங்ளுக்கு செஞ்சு சாப்டுக்கோங்க உங்ளுக்கு புடிச்சதுன்னா
அது மாரி எதுசு பழகவே இல்ல நானு அப்டே உட்டுட்டேன் அவ்ங்ளுக்கு புடிக்கலன்னா உன்னு செய்ய குடாது அப்டே பழகிட்டே இந்த நண்டு எறா மீன்லா குட அவ்ளோ புடிக்கு எனக்கு நம்பொ சிட்டீல்யே வளந்துட்டு இங்க வந்தா அதெல்லா ஒரு கல்ல புடிக்கவே புடிக்காது வாங்கற்தே மறந்துட்டே அதனால அம்மா வீட்டுக் இப்ப போனா இப்ப போனா பரவால வாரத் வார வாரம் நண்டு சாப்ட் வார வாரம் எறா சாப்ட்டன் ஆச தீர சாப்ட்டேன்
ம் உங்க புள்ளைங்கெல்லா சாப்டுவாங்கல்ல
பிள்ளைங்க இந்த வர்ஷம் தா சாப்ட்டுச்சு
ம் ம் சாப்ட்டாங்கன்னா அப்ப நீங்க பசங்க சாப்பட்றாங்கன்னு சொல்லீட்டு வாங்கி செஞ்சு குடுங்க ஏன்னா அதெல்லா நம்ப ம்
ஞாத்திகிழம மட்டும் அதும் கரெட்டா எ அந்த எட்டு ஆரர மணிக்குள்ள பொய் வாங்கிட்ணு
ம்
கம்மியா தா இருக்கும் வெரைட் ஜாஸ்தியாருக்கும் அங்க எர்நூர்ருபா விக் கிற வெலைக்கி இங்க ஏழ்நூர்ருபா
ம்
அதனால செரி காஸ்ட் வைஸா என்னா செஞ்சாலு நானு பாப்பாதா சாப்புட்ணு வெ பையன் தா சாப்புட்னு
ம்
மத்தது சப்போஸ் வேஸ்ட் ஆய்ச்சுனா ஆமாப்பாரு வாங்கனா பாரு தண்டத்துக்கு வேஸ்ட் ஆய்ட்ச்சி அப்டின்னு தான் சொல்லிட குடாது அதனால தான் எல்லாத்தி யோஸ்ச்சி யோஸ்ச்சி வாங்கத நிற்த்திட்ட
கர்ணகெழங்கு சேப்ப கெழங்கெல்லா வாங்கி சாப்பிட்லாமா அதெல்லா ரொம்ப நல்லதும்மா
ஓ ஆன இந்த வாட்டி இதுங்கெல்லா அத மம்மி வீட்லத சமச்சிட் வந்துட்ட பிறகு ஆசையா இருக்கு எல்லாமே செஞ்சு செஞ்சு சாப்புட்ணுன்னு
ம்
ஓய்
கர்ணகெழங்கெல்லா நீங்க என்ன தெரியுமா பண்ணனு நீங்க ஒரு ஆ ஒரு ஒரு பாதி கர்ணகெழங்கு வாங்குனீங்கன்னா கூட, அத கட் பண்ணி மஞ்சத்தூளு கட் பண்ணி நல்லா கழிவிட்டு மஞ்சத்தூளு... போட்டு வேக வெச்சு எடுத்துட்டு உப்பு மொளகாதூள் போட்டு பெரட் டி உள்ள வெச்சிருங்க. வேணுன்றப்ப ரெண்டு ரெண்டு பெரட் வறுத்து சாப்ட்டுக்கோங்க
ம்
அது வந்து வேஸ்ட்டா போகாதுல்ல ஒரு சாம்பார் வெக்கும் போது கீர கொழம்பு வெக்கும் போதெல்லா வெச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு
ஃபிரிட்ஜுக்குள்ள எத்தன நாள் வெக்கலா
இருக்கலா பத்து நாள் கூட வெக்கலாம். ஏன்னா நம்ம புளி போட்டுதானே! அத பெரட்டி வெக்கிறோமே! வேணுன்றப்போ வறுத்து சாப்ட்டுக்கோ அப்றோ ஒண்ணுமே ஆகாதது
ஓ ஹோ
அப்டி இல்லன்னா கூட கர்ண கெழங்க நீங்க ஒரு கால்வாசி கூட வெட்டிட்டு மீதி அப்டே நீங்க வெளிய்வே வெச்சிட்லா அத ப்ரிட்ஜில கூட வெக்க வேண்டா வெளியே வெச்ப கூட ஒன்னுமே ஆகாது ம் சேப் சேப்பக்கழங்கு கூட ஒரு வருஷோ ஆனா கூட ஒண்ணுமே ஆகாது காத்தோட்டமா நீங்க அப்டியே போட்டு வச்சிங்கனா அது பாட்டுன்னு கடக்கும்.
ஓ ஹோ
அதெல்லா ஒண்ணுமே ஆகாது நாலா சேப்பக்கெழங்கெல்லா ஊருக்கு போறோம்ல வாங்கி அப்டியே போட்டு வச். வச்சுட்டுதா வருவ எப்ப போறனோ ஒரு கார கொழம்பு கூட சாப்பாட்டு நேரோ வச்சுட்டு வச்சு சாப்ட்டு வந்துன்னேயிருப்ப
ஓஹோ! !
சேரி பாருங்க
சேரின்னா சேரி நானு படுக்குற நீங்களு படுங்க நாளைக் பேஸ்லா ம்ம் ஓகேமா ம் பாய் மா ம் குட் நைட்
ம்